சொல்லுப்பான் என்ன சொல்லி ட்ருந்தோ ஆ ஆமா ஆமா
உஹம் உம்
அது நம்ம வ வந்தவங்களுக்கு கணக்கும் பாக்க கூடாது அது நல்ல நம்ம டெய்லி ரொம்ப செலவாயிடுச்சுப்பா நானா இருந்தேன்னா கொஞ்சோ ஓரளவுக்கு கம்மியாதா வரு வீட் ல ஆள்கள் இருந்ததுனால டெய்லி முன்னூறு நானூறு அப்டியே அடிச்சு காலி ஆயிருச்சு
ம் அதா
உஹம் ம்
அதா தே வீ ட்டுக்கு யாராச்சி ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்தாலுமே நமக்கு அந்த செலவு ஆகு தே
ம்
என்ன ரீசன்னா நம்மனா எப்டியாச்சு அட்ஜஸ் பண்ணிப்போம் பால் இல்லயா செ பரவால காலைல குடிச்சுக்கலா அப்டின்டுருப்போ ஆனா வீட்டுக்கு வந்தவுங்களுக்கு வாங்கணுமேன் சொல்ட் நல்லா கவனிக்கணுன் சொல்ட்டு நமக்கு நெறையாகு
ஆமா ஆமா
அதுதா ரீசன்
ஆமா ஆமா எப்டியோ ம் இந்த ஒரு மாசமா நல்லா ஏதோ அது இதுன் நம்ம ஏதாது வேல பாக் குறோமா
ம்ம்
அதனால செரி இந்த அமௌண்ட்டு எப்டியு இந்த சண்டே அந்த அமௌண்ட் வந்ததுன்னா போய் ட்டு நா கொஞ்சோ வச்சிருக்கே ஒரு ரெண்டாயிரோ வச்சிருக்கே போய் திருப்பிட்டு வந்துர்லா ஹஹ நல்ல வேலப்பா இது தௌசண் வந்து கிரெடிட் ஆயிருச்சு பாத்தியா
பாக்கலத்தே அது மெசேஜ் வந்திருக்கானு தா பாத்தே உள்ளக்க அக்கௌண்ட்ல போய் பாக்கல இன்னு வந்துச்சா
ம் ஆமா ஆமாப்பா ஆமா இல்லன்னா தாத்தாட்ட ஆ கேக்குதுப்பா இல்லன்னா தாத்தாட்ட ஆயிரோ ஆயிரோ வாங்கி வாங்கி ஒரு ரெண் டு மூணு நாளா ஓட்டுவே ஒரு வாரத்த ஓட்டுவே
ஆஹ இது நல்ல நல்ல வேலதான இப்பா நம்ம பா இன்னொரு ஒரு வாரத்துக்கு தாத்தாட்ட வாங்காம ஓட்டிட்டு இப்டியே இந்த ஒரு மாசத்த ஓட்டிட்டோன்னு வய்யி
ஆமா
அ இன்னு அடுத்து அடுத்து மாசம் மாசம் நம்ம அப்டியே கொஞ்ச கொஞ்சமா சேவ் பண்ண ஆரம்மிச்சிட்லா இல்லையா
ஆம் மா ஆமா
ம் இல்ல தாத்தட்ட ஆயிரோ ஆயிரோ ரெண்டாயிரோ ஆயிரோ ரெண் டாயிரோன்னு ஆமா குகுல்பே பாத்தோன்னா மாசங்கழிச்சு எண்ணி பாத்தா ம் அவ்வளவு தாத்தாக்கே போயிரு திரும்ப தாத்தாட்ட வாங்கி செலோ பண்ணுவே அதனால அத மாத்தணு நம்ம காசுல நம்ம செலவு பண்ணணு
ஆமாத்தே
ம் இந்த மாசோ அப்டிதா ஓட்டிட்டு இருக்கேப்பா தாத்தாட்ரேருந்து வாங்கவே இல்ல ஆமா என்னோட காச வச்சுதா ஓட்டிட்ருக்கே இப்ப வரைக்கு ஆ போக இவ என்ன இந்த அக்ஷைக்கு ஒரு போர் பாய்ண்ட் சிக்ஸ் குடுக்கணு பதினஞ்சாந் தேதி
ஓ
ஆமா அதுக்கு மட்டு தாத்தாட்ட வாங்கணு வாங்கிட்டு அவ அது ஓகேதா இல்லன்னா ரொம்பவு வாங்குவே இந்த லோனுக்கு வாங்கி செலவுக்கு வாங்குவே ஒரு டென்னுக்கு மேல ஆயிரு சரி ட்டு ஆமா இது மட்டு வாங்கறதுனால பாதிக்கெணறு தாண்டிாச்சு இன்னு அடுத்த மாஸ் சோ அப்டியே மீதி கிணறு நம்ம அப்டியே நம்மளோட சேல்ரில நம்ம செலவு பண்ற மாரி இருக்கணு
ஆமாத்தியா அதா நல்லது
ம் ம் ஆமாயா ஆமாயா ம் மதியத்துக்குப்பா லன்சியா ரசோ வெச்சு முட்ட ஆம்லெட் வெச்சேன்ப்பா என்ன கொழம்பு வெக்கேனே புரிய மாட்டேங்குது
ஆமா எதுமே ஐடியா இல்லனா நமக்குதா ரசோ இருக்கே
ஆமா அதா ரசோ வெச்சு முட்ட ஆம்லெட் பண்ணிட்டேன் நாளைக்கு ரசோ இருக்கு ம் மா நாளைக்கு எதாவது ஒரு சத்துள்ள காய்கறியா எதாவது வாங்கணு சீனக எறக்கா இல்ல அவரைக்கா எதாவது வாங்கணு வாங்கி நாளைக்கு அது மாரி வெச்சு கொண்டு வரனு
ம் பீன்ஸ் இருக்குல்லத்த பீன்ஸு
ஆ எனக்கு பீன்ஸு என்னமோ சாப்பிடணுனு தோண மாட்டேங்குதுப்பா சீனி அரக்கா புடிக்கு எனக்கு
சேரி சேரி அப்ப தேங்கா போட்டு நல்லா பண்ணுங்க சூ
ஆமா தேங்கா போட்டுதா பண்ணுவோம்பா கொஞ்சோ வெங்காயம் எல்லா போட்டு எற க்கும்போது கொஞ்சோ தேங்கா போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷோ கிண்டிட்டு சாப்டுவோ
ஆமா ரசத்துக்கு அந்த காம்போ நல்லா இருக்கு
ஆமா அவரக்காவு நல்லா இருக்கு சீனியரக்கா இல்லனா அவர க்காவு நல்லா இருக்கு
அ ஆ
ம்
நானு இன்னிக்கி அவரக்காதா பண்ண போறேன்
ஒவ்வோ ஓ அப்டி அவரக்கா வெச்சிருக்கியா
ஆ காய் இருக்கு மத்தியான்த்துக்கு அவரக்காதாத்த பண்ணணு காலைல தோச தக்காளி சட்னி சாப்ட்டோ
ம் ம் இப்ப நம்ம ஊர் பக்கமல்லா இது இருக்கும் பாத்திருக்கியா உனக்கு கருணக்கெழங்கு தெரிமா அது அன்னை க்கே சொன்னேன்ல்ல
ஆமா புளி கொழம்பு
ம் அது ரொம்ப நல்லதுப்பா ஒடம்புக்கு இந்த ஊர்லல்லா அது கண்லயே தட்டுப்பட மாட்டேங்குது
ஓ
ஆனா இதுல இருக்கு ஆ ஜெப்டோல இருக்கு
ஓ
அதான் பாக்கணு அன்னைக்கு ஜெப்டோலதா ஆர்டர் பண்ணி சர்வீஸ் வந்த அன்னைக்கி அந்த கர்ணக்கெழங்கு புளிக்கொழம்பு வெச்சு ம கீர கடஞ்சு இந்தாச்சி முட்ட ஆம்லேட் போட்டு கொதாச்சு அப்டின் ஜொல்லி வடகமல்லா பொறிச்சி வெச்சுட்டு வந்தே
ஓ
அவருக்கு ரொம்ப புடிச்சி அவருக்கு ரொம்ப புடிச்சு போச்சு போலருக்கு நல்லா கர்ண கெழங் சேத்து சாப்ட்டாரு நைட்டுக்கு தோசைக்கு அந்த கொழம்புல கெடந்த கர்ணக்கெழங்கு எல்லாத்தையு எடுத்து வை ச்சு சாப்ட்டாப்புல நா அதா சொன் உமக்கு நல்லதுன் ஜெப்டோல வாங்குனேப்பா இந்த ஊர்ல எல்லா இது கெடைக்க மாட்டேங்குது
ம்
நல்லதுன்னு ஜெப்டோல தேடி வாங்கி வச்சேம்பா அப்டின்னே சேரி சேரின்ட்டு தா உக்லா ஆ எப்புடி சித்தி வச்சீங்க மீன் கொழம்பு மாரியே இருக்
ஆமா அது கொஞ்சோ அந்த டேஸ்ட்டு வந்து அப்டிதா இருக்கு
ம்
அந்த புளி எல்லா ஊத்துறது மீன் கொழம்பன்னைக்
ஆமா ம் ம் இதாம் நீமா உனக்கு மதியத்துக்குப்பா அவரக்கா வக்க போறியா
அவரக்கா வச்சு தோச தாங்கசே சாப்புட போறே அவரக்காவு வு ரெண்டு தோசையு கொஞ்ச பன்னீரும் சாப்புட்னு
ஆ ஓகேப்பா ஓகேப்பா ம் ம் நேத் ஜிப் நேத்து போலயாப்பா
இல்லதே நேத்து போல இது அக்ஷய்க்கு எதோ வேல இருந்துச்சுன் சொல்லீட்டாங்க
அப்டியா அப்டின்னா நீ கால் பண்ணிருக்லால எனக்கு
அப்புடியா நாங்க வெளிய போவோன்னா நீங்க போலையா
ஆமா நீ ஜிம்முக்கு போய்றேன் தா ஈவ்னிங் போயிர்றே அதோட நா நெருக்கி அத வேறப் பண்றேம்பா அது கொஞ்சோ முடிச்சுட்டோன்னா கூட நம்ம அடுத்தெல்லா நம்ம ஈவ்னிங்ல பேசலா
ஆ
அது பண்றதுக்கே எனக்கு டைம் ஆயிருதா அதா நானு உனக் பண்ணலப்பா
அப்புடியா சி நீங்க எப்பல்லா ஃப்ரீயா இருக்கீங்ளோ நீங்கப் போடுங்க நானு ஃப்ரீயா இருக்குறப்பல்லா உங்கள ஒருக்கா செக் பண்ணிக்கிறே அவ்ளோ தானே
ஆமா ஆனா நீ பாவோ ஜிம்முக்கு போயிட்டு வந்து லேட் ஆயிருங்களப்பா
ஆமா இங்க வந்துட்டு பேசலாத்தே வேல பாத்துட்டே கூட பேசலா என்னா ப்ரச்சுனென்னா டிவி ஓடுது
ஓ
நைட் டைம்ல டிவி ஓடுதா இல்லென்னா நா மட்டு இருந்தா கூட நா உங்கள்ட்ட பேசிட்டே கூட எல்லா வேலயு மெதுவா பாத்துருவே சத் த்தோ இல்லாம
ஆமா
ம்
பேசாம பாட்டிக்கு ஒரு இயர் ஃபோன மாட்டிவுடுங்க
அதுல நானு செக் பண்ணணு தா நெனச்சே அத்த எதோ சவுண்ட் டிஸ்டர்ப் ஆவுது கட கட கரகரன்னு
அய்யோ சாரி சாரி நாந்தா அ இப்போ ஓகேவா
ஆ ஓகே
நா எவ்ளோ பேரு வந்து தெரியாது பேசாம பாட்டிக்கு இயர் ஃபோன மாட்டி வுடுங்க
ம் ஆமா பாப்போ என்னனு அதுவு இன்னைக்கி பொய்ட்டு வந்து கூட நா உங்களுக்கு கூப்ட்றே என்னனா நா நைட்டுக்கு சேத்துதா சட்னி பண்ட்டே ஆமா நா முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட் ட்டு வேகமா உள்ள வந்தட்ற
ம் நானு எப்ப ஒண்ணு உன ஒனக்கு எப்ப ஃபிரீயா இருக்கியோ பண்ணு என்ன நா ஒண்ணு நீ ஒன்ட்ட பேசிட்டு அப்பம்மா பாத்தர விளக்கறே இல்லன்னா ஒரு எயிட் தேர்ட்டிகுள்ள எல்லா வேலயு முடிச்சுருவே அத எப்படின் பாத்துப்போ இல்லன்னா ஒனக்கு ஃப்ரீயா இருக்கிறப்போ நீ பண்ணு நா பேசிட்டு கூட அப்புறமா ஒரு எட்டு மணிக்கு மேல கூட அதா நீ சொன்ன மாரிதா நம்ம நாம பேசிக்கிட்டே கூட வேலைய பாத்துர்லா
ஆமா ம்
அதனால நீ கால் பண்ணு நீ ஃப்ரீயா இருக்கும் போது
சரி சரி ம்
ம்
நீங்க ஒர்க் அவுட்ல்லா பண்றீங்களாத்தே
ஒர்க் அவுட்டாப்பா ஒர்க் அவுட்டு் நேத்து போய் அதுதா இந்த நெலம இந்த ஒர்க் பாக் கறதனால ஒண்ணுமே செய்ய முடியல
ம் ம்
ம் இங்கயே அங் அங்குட்டு இங்குட்டு நடந்துட்டுதான்ப்பா இருக்கே இங்கயே வந்து எதாவது அந்த ரூமு இந்த ரூமுக்கு போக நடக்க
ம் ம் ம்
ம் இங்கயே ஒர்க்கு மா நடந்துகிட்டேதா இருக்கேன்ப்பா
சேரி சேரி தேங்
ம்
நல்லா தண்ணி குடிங்க நெறையா
ம் சேரியா சேரியா ம்
இந்த வீக்கெண்டு என்னத்தே பிளானு
ஒன்னுல்ல ஒன்னு பிளான் இல்லப்பா சனி ஞாயிரு என்னென்னு தான்ச்சு போட்றா என்னன் தெரியல
என்னத்தே
தாச்சு தாசு சதீஷ் எப்ப வறாங்கன்னு தெரியல
ஆ சேரி சேரி
ஆமா நா எப்பயும் போலதான்ப்பா ஆ வீடு கிளீனிங்கு
ஆ
அது மாரி ஏதாவதுதா பண்ணணு
ம் ம்
நீ ஃபோன் பண்ணு சனி ஞாயிறு கொஞ்சோ டைம் இருந்தா ஃபோன் பண்ணு
ம் சேரித்தே சேரித்தே
ம் அம்மா ஃபோன் பண்ணாங்களா
என்னத்தே
அம்மா அம்மா
ஆ அம்மா பேசுனாங்க
ம்
எங்க அந்த புலம்பல்ஸ் தா அண்ணாவோட புலம்பல்ஸ் தா
ம் பொலம்பி என்ன ஆக போகுது சொல்லு ம்
அங்க மதுரைக்கி அந்த ராஜூ அண்ணா வந்தாங்கல்ல கல்யாண் த்துக்கு ஆ அந்த அண் ணா மதுர தா சோ அவங்க எங்கயோ கொல்லிமலையா அங்க போயிருப்பாங்க போல வீக்கெண்ட்ல
ஆமா அவக சொன்னாங்க ம்
ஆமா போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வராம அங்கயே இருக்கா போல வேலைக்கு போலயான்னு கேட்டதுனால கோவிச் கிட்டு அங்கேயே இருக்கா
அட கடவுளே
ஆமா அதா அம்மா வந்து அந்த அண்ணா கால் பண்ணி என்னப்ப கிளம்பலயா அவ அப்டின்னு கேட்டதுக்கு
ம்
ம் நா சொல்ட்டேமா அவ கிளம்ப மாட்றா நா அதுக்கு மேல என்னமா எப்டிமா போர்ஸ் பண்ணி கிளம்புன்னு சொல்ல முடியு எங்க வீட்டுக்கு வந்தவன அப்டின்னு சொல்ட்டு அவங்க சொல்றாங்க போல
ஓகே
ஆமா அதுக்கடுத்து வாய்ஸ் நோட் போட்டிருப்பாங் கால் பண்ணதுக்கு எடுக்கல போல இவே
செரி ம்
போட்டிருப்பாங்க போல உனக்கு வெக்கமாவே இல்லயா இன்னொருத்தவங்க வீட்ல போய் இப்டி உக்காந்து கிடக்கறதுக்கு அந்த அம்மா அவங்க அந்தண்ணா வேலைக்கி போறாங்க மண்டேல இருந்து அப்றம் இவே அங்க அவங்க வீட்ல உக்காந்து என்ன செய்வா
ஆமா ம்
ஆ அதனால வாய்ஸ் நோட் போடவு அத பாத்துட்டு ரிப்ளை இல்ல போல மேபி கிளம்பி வருவானாருக்கு என்னன்னு தெர்ல
நீ பேச வேண்டியதானப்பா
ஐய்யயோ அவன்டலா நம்ம பேச முடியாதுத்தே
அப்புடியா
ஆமா அடுத்து நம்ம கூடயு பேசுறத நிறுத்திருவா
அப்டியா
ஆமா யாரு அவன கேள்வி கேக்க முடியாது
ம்
எனக்கு